தோழி என்ன பண்றீங்க வணக்கம் என்னப் பண்றீங்கே
அ சும்மாதா இருக்குற நீங்க என்ன பண்றீங்கே
நானு சும்மாதா இருக்கேங்க
ஆ இன்னா சமச்சாச்சா
இல்லங்க இன்னுமே தா சமைக்கணோ அ ஏ பொண்ணுங்குளுக் நா வந்து ஷிஃப்டு ஓ சோ வந்து பன்னெண்டு மணிக்கு தா ஸ்கூலேவு அ அதனால வந்து லேட்டாதா சமைப்போமே தூங்கிருவாங்க அதனால லேட்டாதா சமைப்போமே அடுத்த டைம்ல வந்து மார்னிங் அந்த மாரி தெக்கோ ம் ம்
ஆ ஆ அப்படீல்லா ஸ்கூல் இருக்கா டுவல்லோ கிளாக் ஸ்டாட் பன்றது
ஆமாங்க இங்க இருக்கு ஃபுல்லாவே அதனால வந்து கொஞ்சோ ரொம்ப கஷ் கூச்சம்மா இருக்கு ஏன்னா வந்து பிள்ளைங்க காலைல அந்த ஸ்கூலுக்கு போய் படிக்கறது தாங்க மண்டைல ஏருமே இது வந்து ஆ ஃப்ரெஷ்ஷா இருக்கோ இது அந்த தூங்ற டைம்ல போய் கொண்டு போய் விட்டு நமக்கு டிஸ் ப்பாயி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க
ஆமா செரி ஓகே ஓகே
ம்
அ இன்னா லன்ச்சு பண்ண போறீங்க
நா வந்து தோச தா சுடலான் இருக்கே அப்புற வந்து நேத்து வச்ச சிக்கன் கொழம்பு இருக்கு அ அதனால பிள்ளைங்களுக்கு வந்து அத சூடு பண்ணி குடுத்துருவ நா வந்து வெள்ளிகெழம சாப்ட மாட் ட தோச பொடி ஏதாச்சு வச்சி சாப்ட்டுக்கலான் நனைச்சிருக்கே
ஓ செரி ஓகே ஓகே
ஆமா நீங்க
நானு தோச தா இனிமேட்டு தா ஊத்தனு
சேரி சேரி பிள்ளைங்க எல்லா ஸ்கூல் போயிட்டாங்களா
இல்ல இன்னைக்கு லீவு
லீவா ஏ
ஆமா இல்ல நாங்கதா பர்சனலா அனால லீவு
ஓ ஓகே ஓகே ஓகே மத்தியானோ என்ன சமைக்க போறீங்க
அதாது மத்தியான தா என்ன சமைக்கிறதுன் தெரியில எதனாது ஒன்னு செய்ய வேண்டியதா
செரி செரி என்ன நல்லா செய் சேரி
ம்
என்ன நல்லா செய்வீங்க
என்ன நல்லா செய்வனா சப்பாத்தி நல்லா போடுவ
ஆ
அ சிக்கன் பிரியாணி பண்ணுவ
சப்பாத்தி எப்டி பால் ஊத்தி பெனைவீங்களா எப்டி பண்ணுவீங்க
இது சப்பாத்தி அப்டியேதா நல்லா இது சாஃப்டா வர்ற மாரி நல்லா பெச புரிஞ்சுக்கிட்டனா போட ஈஸியா வரு ரப்பர் மாரி வரு
ஆ ஆ எனக்கு போடவே தெரியாது
அப்டியா பால் ஆட் பண்ண மாட்டாங்கல்ல நம்ப த தண்ணியே போது அது
ம் ம்
அ அதாது ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஒரு இது போட்டுட்டு அது சென்ட்ரா வந்து எண்ண ஊத்திக்கிணு ஆயில் அப் அப்லே பண்ணிட்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அத வந்து ஃபோரா போல்டு பண்ணி ந மடிச்சிக்ணு நாளா மடிச் வச்சிட்டு அப்டியே தேச்சன்னா அந்த லேயர் சப்பாத்தி மாரி வருல்ல பரோட்டால வர மாரி
ஆ
அது மாரி வரு நம்ம ஃபோரா ஃபோல்டு பண்ணும்போது அது நம்ப ஒடனே போட்டு எடுத்தன்னா மொறு மொறுன்னு இருக்கு சாப்றதுக்கு நல்லா சாஃப் சாப்டாவு இருக்கு ஆனா கொஞ்சோ நேர ஆயிட்டேன்னா ஒரு மாதிரி ஆயிடு
ஆ ஆ
சூடா போட்டு சாப்ட்ரலா உங்களுக்கு எது நல்லா பண்ண வரு
எனக்கு சிக்கன் கிரேவி நல்லா பண்ண வருணு இல்ல
ஆ
து சோ வந்து அடிக்கடி சிக்கன் வப்போ அதுவு நா என்ன பண்ணுவனா அந்த இப்ப அ சிக்கன் கொழம்பு வச்சோனா அந்த சிக்கன எடுத்து தனியா வந்து தவால போட்டு அ வெங்காயொ தக்காளி அதுக்கப்றோ பெப்பர் மல்லித்தூள் அ ஜீரகத்தூள் அப்பற வந்து உப்பு லைட்டா போட்டுட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லா கொஞ்சோ போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி உட்டுட்டு நல்லா ஆமா நல்லா வந்து சுண்ட அப்டியே வதக்கிறணு வதக்கிட்டு அத அப்டியே எடுத்து சாப்ட்டா சூப்பரா இருக்கு
ஏ பொண்ணு மாரியே பண்றீங்க அவ அப்படிதா பண்ணுவா குழம்புல இருக்கிற சிக்கன எடுத்து போட்டு செஞ்சு சாப்டுவா அவளே
ஆமா நல்லா இருக்கு அது அது கொழம்புல இருந்து சாப்றத வி ட இது வந்து இந்த பெப்பர் சிக்கன் மாரி கொஞ்சே டேஸ்ட்டாவு இருக்கு ஆ மொறு மொறுன்னாயிடு அது நல்லா இருக்கும்
ஆ செரி ஓகே ஃப்ரீ டைம்ல என்னா பண்ணுவீங்க
நா ஜிம் போயிட்ருக்கே ஏன்னா வந்து அ ஃபிஃப்டி கேஜி தா பட் வந்து பெல்லி ஃபேட்டு கொஞ்சோ அதிகமா இருக்கு இப்பதா கொழந்த பொறந்துச்சா சோ வந்து அ செ கன் பேபிக்கு ஒன்ற வய்சாகுது அம் அதனால பீடல இப்பதா நிப்பாட்னேனே நிப்பாட்டிட்டு ஜிம்மில வந்து ஜாயின் பண்ணிருக்கே அதனா டயட் நா ஃபாலோ பண்ணிட்ருக்கே
வெறு பெல்லி ஃபேட்டுக்கு மட்டுந்தானா அது
ஆம்மா ஏன்னா வந்து வெய்ட்டு் கொறை க்க வேணாங்கறாங்க எ ஹஸ்பண்ட்ன்னா ஃபிப்டி தா இருக்க வேணா அப்டிங்கறாங்க இதுதா கரெக்டு ஹைட்டுக் ஏத்த வெயிட் இதா கரெக்ட்டு ஆனா இந்த இதுக்கு மட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கன் சொல்றாங்க
அதுக்கு மட்டு ஒர்க் அவுட் பண்ணனா எ எத்தன மந்த் ஆகுமா
எத்தன மந்த்னா இல்ல நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணொனா ஒன் மந்த்லயே பண்லா
அப்படியா
கரெக்டா ஆமா நம்ம கரெக்டா வந்து நா நெறய பேர இப்ப நா ஜிம்முக்கு போறனால் நெறைய தடவ கேட்டே என்னனா நீங்க உங்க கையில தா இருக்கு டொண்டி பர்சன்டேஜ் தா ஜிம்மு அது போக வந் து நீங்க வந்து வெளியே சாப்படக் கூடாது உண்மைக்குமே ஒ ஓர் ரெண்டு வார நா பெய்ருக்கே ரெண்டு வாரத்துல நா வெளிய சாப்டவே இல்ல நா இல்லாட்டி எப்டி தெரிமா சாப்டுவே பர்கர் பீஸ் ஸா அப்பறோ வந்து எனக்கு அது இல்லாம எறங்காது அந்த நாளே வந்து ஆமா இப்போ வாரத்துல மூணு நாள் வந்து நா வந்து நான்வெஜ் சாப்பட மாட்டே